ஹலோ ஆ மேம் எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லாருகே நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்கே யா என்ன பண்ணிட்டு இர்க்கீங்க
ஒண்ணுல்ல சும்மாதா பாத்தே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இப்போ சீசனல் அலர்ஜி கொஞ்சோ எனக்குருக்கு இந்த எங்கேயாத் தத்து இந்த பில்டிங் ஆ கட்னாலோ இல்லன்னா வந்து ஒட்ர ஏதாவது அடிச்சாலோ இல்ல இந்த மகரந்தம் பூக்களோட மகரந்தம் இருக்குல்ல அத வந்து நம்ம நொகர்ந்தாலோ எனக்கு வந்து ஃபேஸ்ல்லா வந்து சொல்லிங்காயிடுது வீங்கி போயிட்டு அதுக்கப்றோ கண்ணெல்லா வந்து ஒரு மாரி மங்களா தெரியுற மாரி அப்டி ஒரு ஃபீலிங் இருக் து அதுநுந்து ஐ ஹாஸ்பிட்டல் போய் பாத்தப்போ அவுங்க என்ன சொ சொன்னாங்கன்னா நீங்க வந்து இதைவல் லைஃப் லாங் இந்த அலர்ஜி டேப்லெட் போடணு இது ஒரு வாரத்திலியு சரியாகு ஒரு மாசத்திலியு ஆகு இல்லன்னா ஒரு ஒன் ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட ஆகு அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க
ஓகே இங்கேயு வந்து கிச்சன் கட்டிட்டு இருக்காங்க அதனாலயா என்னொன்னு தெரில ரொம்ப இருமலா இருக்கு அந்த டஸ்ட் உள்ள போனதா என்னன்னு தெரியல ரொம்ப கோல்டா ஆம் டயர்டா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு அந்த இருமல் வந்து இன்னுமே போகுறதே இல்ல கட்டி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கொஞ்ச நாள் கேப் இருக்கு ஒரு நால் நாள் வர்ல இவுங்க க கட்றதுக்கு அது என்னன்னு தெரில ஃபஸ்ட்டு கட்டுன அந்த டஸ்டா என்னனு தெரில ஆ ரொம்பவே வந் ல இந்த இருமல் வந்து போகவே மாட்டேங்து
ஒ அப்டிங்ளா அ இல்லன்னா நீங்க நா வந்து அதுக்கப்றோ என்ன பண்ணன்னா போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு அதுக்கப்புற எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிச்சுனா ல இது அந்த டேப்லெட்டு தொடர்ந்து போடக் கூடாது அது மாரியே சொல்லிட்டாங்க பவர்ஃபுல் அப்டின்னு சொல்லிட்டாங்க அதனால சரி நம்போ சித்தால பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு சித்தால டேப்லெட்ஸ் வாங்கி போட்ட அது நல்லாவே வந்து எனக்கு பிரச்சன வந் வந்து ரொம்ப மொக வீங்கி இருந்ததெல்லாம் வந்து ஆ கொஞ்ச நார்மல் ஆயிட்ச்சு இருந்தாலு வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு ஒரு டஸ்ட்டு பட்டுச்சுனா நம்ப ஃபேஸ் வந்து அந்த மாரி ஆகுதா சேரி அதுதா ஒரே ஃபீலிங்கா இருக் கு நீங்க வேன்மா சித்தால ஆயுர்வேதா அந்த மாரி ட்ரை பண்ணி பார்
ஆமா எனக்கு இதுவரைக்கு சித்தால நா போனது கெடையாது ஆ ம் ஏன்னா அந்த அந்த மாதி இந்த இஷ்யூஸ் வந்தது கெடையாது எனக்கு இப்போ வந்து இப்ப ரீசன்டா இங்க கட்றதுனால ரொம்பவே டயர்டா இருக்கு அதுலயே வேல செஞ்சு அந்த டஸ்ட்லல்லா பாத்ததும் முந்தாநேத்து அதுலியே தா வேல செஞ்ச நானு செரி இவுங்கெல்லா முடிச்சிட்டு போய்ட்டாங்லா அது கொஞ்ச கிளீன் பண்ணி வச்சர்லா அவுங்க அடுத்தது வர்ர வரைக்கு அப்டின்னு சொல்லி பண்ணதா என்னானு தெரில ரொம்பவே டயடா இருக்கு நீங்க சொன்னதுக்கு அப்பறோந் தா இப்ப சரி ஞாபகொ வருது சரி சித்தாக்கு போலான்னா நா இது வரைக்கு போனது கெடயாது படையது நீங்க எதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சோ டேரக்ட் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சோ ட்ரை பண்லா
ஆ நா வந்து இப்போ அண்ணா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க எங் எங்க இருக்கீங்கன்னு பாத்து அந்த ஏரியாக்கு ஏத்த மாரி நீங்க போய்க் குங்க நா வந்து அண்ணா ஹாஸ்பிட்டல் போவே அது சென்னை சரோண்டிங்ல இருக்கறதுனால ஆ ஒரு சிலது இன் அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் போம்மோது பாதி நம்ப பே பண்ற மாரி இருக்கு ஆனா அண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ப பே பண்ண வேண்டியதில்ல ஆனா நல்ல ஒரு ஆ ஆ நிவாரணம் கெடைக்குதுப்பா
ஓகே நா இதுவரைக்கு போனது வந்து இங்க ஹாஸ்பிட்டல் தா போயிருக்கே அங்க வந்து ஃபுல் ஃப்ரீ தா எல்லாத்துக்குமே ஃப்ரீ தா ஆனா வந்து காலேல கொஞ்சோ நேரமாவே போணு ஒரு டோக்கன் வாங்குறதுக்கு வந்து ஒரு செவனுக்கெல்லா அங்க இருந்தா மட்டுதா வந்து சீக்கரோ டோக்கன் குடுப்பாங்க அந்த பிகினிங் டோக்கன் எல்லா வாங்லா இல்லன்னா டோக்கன் கொஞ்சோ ஆ நெறயா டோக்கன் வந்துச்சுன்னா ஈவ்னிங் ஃபைவ் வரைக்கு ஆய்ரு அதனாலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட்டா போகுதுன் சொல்ட்டு நா போகவே இல்ல அப்டியே விட்டாச்சு நீங்க சொல்ற இப்ப சித்தாவத்த இப்ப ட்ரை பண்ணி பாக்கணு இப்போ
அதுவு இல்லாம நம்பளுக்கு வந்து இந்த சைட் எஃபெக்டுன்றது வந்து இது நம்ப மாடன் மெடிசன்ல வந்து கொஞ்சோ இருக்குன்னு தா சொல்றாங்க இப்போ அலர்ஜிக்கே பாருங்க மெடிக்கல் ஷாப்ல வந்து சொல்லியே குடுத்தாங்க ஆ இத வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணா தீங்க எப்பாவது தேவப்பட்டா மட்டு போடுங்க அப்டின்னாங்க ஆனா இப்ப ஒரு டேப்லட் போட்டன்னா ஃபோர் டேஸ் எனக்கு தாக்கு புடிக்க முடியு மறுபடியு அந்த ஸ்வெல்லிங் வந்துடுது கண்ணு இப்டி பாத்தா கண்ணு கூசறது ஏன்னா அந்த புருவத்துக்கு கீழல்லா வீங்கிற்தா அதுனால வந்து பாக்க முடி யாது சோ அதனால இந்த மாரி வேலைக்காகாது நம்ப வந்து எப்பவாவது ஒரு மொற வந்தா பரவால்ல அது தொ தொடர்ந்து இருக்கக் கூடாது துன்றதுனால கஷாயம் அப்புறம் லேகியம் இந்த மாதிரியான விஷியங்கள் சாப்பட மோது நம்ப ஒடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி ஆ நம்பளுக்கு குடுப்பாங்க அது வந்து காலை கடன்லே எல்லாமே கழிவுகள்லா வெளியேற மாதிரி குடுப்பாங்களா
இந்த இந்த கஷாய எல்லா எப்ப மேம் சாப்படறது கஷாயம் எப்ப சாப்படறது இந்த லேகியத்தை எப்ப சாப்படறது அது சாப்டறதுக்கு முன்னாடியா இல்ல எப் எந்த டைம்ல வேணாலு எடுத்துக்கலமா
ஆ இருக்குப்பா ஒரு சிலது வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்துக்குங்கன்னுவாங்க இப்ப வந்து கஷாயம் னா இப்ப அண்ணா ஹாஸ்பிட்டல்லா அங்கேயே ஒரு டம்ளர் கஷாயம் குடுப்பாங்க அத குடிச்சிட்டு வந்துருனு ஆனா நம்ப ஆ வேற வேற எடத்துங்களுக்கு போம்மோது அதிர்ஷ்டம் அப்படின் குடுப்பாங்க அது வந்து ஆ பதப்படுத்தி நல்லா காச்சி அத அரிஷ்டம் அப்படின் குடுப்பாங்க அத வந்து நம்ப சுடுதண்ணில ரெண்டு மூடி கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் நான் அது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஒரு சிலது கசப்பா இருக்கு ஒரு சிலது குடிக்க நல்லா இருக்கு ஆனா சாப் டதுக்கு முன்னாடி குடிக்கிற மாதிரியும் இருக்கும் சாப்ட்ட பிறகும் இருக்கும்பா
இது நா இதுவரிக்கும் குடிச்சதுல்ல ஆனா அந்த கோவிட் வந்த டைம்ல கஷாயத்த குடிக்குனும்னு சொல்லிட்டு அப்ப ட்ரை பண்ணது தான் அத தெ தெனமும் வந்து அ அந்த கஷாயத்த குடிச்சு அப்படி ட்ரை பண்ணோம் ஃபேமிலியே வந்து அதை ட்ரை பண்ணோ ஆ தெனமும் ஓ அட்லீஸ்ட்டு ஒரு நாள் விட் டு ஒரு நாளாவது குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் அது மறுபடியும் விட்டாச்சு எப்போ எந்த டைம்ல எடுக்கணு என்னன்னு சொல்லி அது கரெக்ட்டான ப்ரொசீஜர் தெரியில ம் செரி நீங்க சொல்ற மாதிரி இப்ப ட்ரை பண்ணு அப்படி பண்ணா வந்து இப்போ அ இந்த அ இந்த இரு இருமல் எல்லாம் நிக்க சேன்ஸ் இருக்குங்களா
ஆ கண்டிப்பா இருக்குப்பா ஏன்னா எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த அது ஏரியாவ பொருத்தா என்னன்னு தெரிய இல்லை எங்கது கொஞ்சோ டஸ்ட் ஏரியா தான் அது எப்படி டஸ்ட்ட் வரு இப்ப தொடச்சிட்டு நம்ம ஒரு ஹாப்ன் அவர் கழிச்சு நம்ம அந்த எடத்த பாத்தோம்னா கொஞ்ச நேரத்துலயே அந்த டஸ்ட் மறுபடியும் சேந்துரும் அந்த மாதிரி ரொம்ப டஸ்டான ஏரியா அதனால அவருக்குமே வந்து அந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கு அப்போ அவருக்கு சித்தா பாக்கும்போது அவருக்கு கொஞ்சோ கியூர் ஆச்சு அவருக்கு அந்த ப்ராப்ளம் திரும்ப வரல
ம் ஓகே ஓகே சேரிங்க மேம்
மட்டும் இல்லாம மேம் இப்ப நமக்கு வந்து நீங்க கொரோனான்னு சொல்லிருந்தீங்க பாத்தீங்கள அந்த கொரோனா சீசன்ல தான் நமக்கு வந்து அந்த பப்பாளி இலை வந்து அரைச்சு குடிக்கணு இல்லன்னா கொதிக்க வெச்சு குடிக்கணு அது வந்து அந்த தட்டணுக்களை வந்து உயர்த்து அப்படின்ற மாரில்லா சொல்லி இருந்தாங்க நெறைய பேர் அத யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லயே அதுக்கு டேப்லெட் தான் குடுத்துருந்தாங்க அப்பனா அத அதாவது மாடர் மெடிசன்லயே அந்த டேப்லெட் தான் குடுத்தாங்க அப்படின்னா இதுவும் அதுவும் கலந்து சாப்டலா டாக்டரோட அ இதோட வடிகாடுதலின்படி நம்ம கலந்து சாப்டுக்கலா
ஓ ஓ சேரி இப்ப நான் எடுக்கறனாலுமே இப்ப டேப்லெட்டும் எடுத்துக்கலாம் இந்த கஷாயத்தையும் எடுத்துக்கலாமா மொத்தமா
ஆ இது வந்து சின்ன விஷயோ இப்ப சாதாரண இருமல் அப்டின்ற பட்சத்துல நீங்க வெ வெறும்னே அந்த சித்தால மட்டும் நீங்க சாப்ட்டுட்டு இல்ன்னா மாடன் மெடிசன்ல சாப்ட்டுட்டு ஏன்னா அது அதுவே பழக்கத்துல வந்துரும் பா இப்போ இப்ப இருமல் வருது இருமலுக்கு வந்து இது சூட் த்து இருமலா இல்ல அ குளிர்ச்சினால வந்த இருமலா டஸ்ட்னால வந்த இருமலான்றது அவங்களுக்கு நாடி புடிச் ச்சு பாக்கம்போது இப்போ நம்மளுக்கு வந்து அஞ்சு நாடி ஓடுன் சொல்வாங்க இல்ல அதுல வந் து நீர், நிலம், ஆகாயம், காற்று அந்த மாரி சொல்வாங்க அதுல வந்து நமக் கு வந்து எது அதிகமா இருக்குன் பாத்து அத சமநிலப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஒடம்புல இரு க்கிற பிரச்சனை வந்து தீரு அதுதா வந்து நம்ப இயற்கை வைத்திய ஆயுர்வேதம் யுனானி இந்த மாரி இதுலலா கடபுடிக்கறாங்க அப்டி இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த மாரி செய்யும் போது கொஞ்சோ நிவாரணம் அ லேட்டா இருந்தாலு உங்குளுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒரு அளவு கெடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்
ம் நீங்க அப்பென்ன டாக்டரயே போய் பாத்தது இல்லைங்ளா சித்தாலியே போய்ட்டிங்ளா ஸ்டார்டிங் லிருந்தே
ஆமாம்ப்பா எனக்கு வந்து அ உண்ம சொல்ல போனா அத எடுத்துக்ட்டம்னா இப்போ பெயின் கில்லர் இப்ப தலவலி அப்டினா டேப்லெட் போட்டவொன் மயக்கடிச்சி கீழ விழுந்துருவே அ அந்த மாரி ஒரு ப்ராப்ளமிருக்கு அதுக்கு பயந்துட்டு நானு தலவலிய வேணுமா பொறுத்துப்பனா கன்டி அந்த டேப்லெட் போட மாட்ட செரி எதுக்கு இந்த நம்ளுக்கு இந்த பிரச்சன நம்ளுக்கு தா ஒத்துக்லியேன்றதுனால இந்த சித்தால போயி சாப்ட ஆரமிச்சே
ம் இப்ப நீங்க சொன்னதுக்கப்புறந் தா ஞாபக வருது எ ஃப்ரெண்டு் ஒருத்தவங்களுக்கு அவங்க சும்மா தலவலினாலே வந்து மாத்திர எடுத்துக்கறாங்க அ யாராவது தலவலினு சொல்லிட்டா கூட அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கான்னு தெரில அப்ப வுமே வந்து ஒரு டேப்லெட் எடு க்கற மாரி ஒரு ஃபீல் வந்துரு அவங்களுக்கு அப்பவே வந்து ஒரு பேரசிட்டமால் எடுத்துருவாங்க அந்த மாதிரி இவுங்க என்ன பண்ணிருக்காங்க கீழ ஒரு நாள் கீழ போகுறப்போ பஸ்ல டிராவல் பண்ணி லா ங் டிராவல் போகுறப்போ ஆ அ ரொம்ப அடைஞ்சா மாதிரி இருக்குன் சொல்லிட்டு கொஞ்ச தெறந்து விடு ங்க ஜன்னல அப்டினு கேட்ருக்காங்க அவங்க தெறக்குற மாதிரி சைஸ்ல இல்லைன் சொல்லிட்டு அப்டி கொஞ்ச நேரத்துல அவளே வந்து விழுந்திருக்கா அவுங்களோட மடிமேலயே விழுந்திருக்கா தல சுத்தி விழுந்திருக்கா அப்ப என்ன ரீசன் சொல்லிருக்காங்கன் அடிக்கடி டேப்லெட் எடுக்கிற ஆ ஹெட்டே க்ன் சொல்லிட்டு டேப்லெட் எடுக்கறன் சொல்ட்டு அப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதுனால ஹெட்டேக்ன் சொல்லி டேப்லெட் எடுக்கறன் சொல்லிட்டு அந்த டேப்லெட் எடுத்த எஃபெக்டா என்னனு தெரில அவளுக்கு வந்து சீக்கிர சீக்கிர ஃபெய்ண்ட் ஆயி விழு ந்துர்றா எங்கயாது ரொம்போ அடைஞ்ச மாதிரி இருந்துச்னா அந்த எடத்துல எல்லா அவளால இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு ஏனா மேபி டேப்லட்னால அது அப்பிடி ஆகுதுங்ளா
ஆமா இருக்கும்ப்பா அது இது வந்து எப்பவுமே வந்து நம்ம டேப்லெட் ஒண்ணு சாப்படறன்னா கல்லீரல்ல சுத்தப்படுத்திதா அது வந்து நம்ம ஒடம்புக்கு சேரு அப்டின்ற மாதிரிலா சொல்வாங்கல்ல அது முழுசா எனக்கு சொல்ல தெரில இருந்தாலு அத சுத்தப்படுத்தி போகும்போது அதோட ரிலேட்டு ரிலே ட்டடா நடக்கறதுனால நம்ளுக்கு வந்து அ கல்லீரல் பலப்படுத்துறதுக்கு வந்து நம்ம சித்தா மெடி சன்ல நறையவே இருக்கு அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்னா கொஞ்ச அந்த எதனால தலவலி வருது ன்றத அவங்க கண்டுபிடிச்சி அவங்க அத நார்மல் பண்ணிடுவாங்க ஆ மத்தப டி கொஞ்ச அந்த டேப்லெட்ஸ்லா போடறத கண்ட்ரோல் பண்ணா இது இந்த ப்ராப்ளம் இல்லாம வேற பெரிய பராப்ளத்துல கொண்டு போய் விட்டுருது எதிர் வீட்லயு அதே மாதிரி தா தல வலினு ரெண்டு டேப்லட் போடுவாங்க அவுங்களுக்கு வந்து பிற்காலத்துல அவுங்க வந்து பெரிய பிராப்ளத்த சந்திச்சாங்க பாதிப்பு அந்த மாதிரிலா அவங்க சந்திச்சாங்க முடிஞ்சளவுக்கு இதெல்லா தவிர் கறது நல்லதுன்ற மாதிரி தான்
அதுதா மேம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அ சரி உங்கள உ உங்க கூட பேசுனதுல நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்ட நானு எ ஃப்ரெண்டுக்கு நா இத இன்ஃபார்ம் பண்ற சரிங்ளா ஓகே ஓகேம்மா தேங்க்யூ